ஹலோ
கேக்குதா
மண்ட அப்டியே காயுது என்னடா போவவு மாட்டங்குது வரவு மாட்டேங்குது வெறுப்
ஆ ஆமா ஆமா செம டென்ஷன் என்னா பண்றீங்க
இதுல டெட்லைன் வேற ஆக்சுவலி நா ஊருக்கு வந்த மாமா வீட்டுக்கு
ம்
நேத்தி வரதுக்குலே போதுபோதுனு ஆயிடுச்சு என்ன ஆச்சு பஸ் இல்ல நேத்தி எங்க ஏரியால ஒரு ஆக்சிடென்ட் போல
ம் ம்
ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்டு கொழந்த ஸ்பாடவுட் போல அதனால பஸ் ஒன்ற வயசு கொழந்தையா
ஆ ஆமா
அதுக் என்னன்ன அவங்க பேரண்ட் வந்துட்டு கொழந்தய வந்துட்டு ஸ்கூல் பஸ்ஸ ஏத்தி விட்டுட்டு வந்துரு க்காங்க இன்னொரு கொழந்த வந்துட்டு பஸ்ஸுக்கு அடியில போய் ஏதோ உக்காந்து விளாண்டுட்டு இருந்திருக்கு போல அத பேரண்ட்டுக்கு தெரியல பஸ் டிரரைவருக்கு எப்டி தெரியு பேக் சைட்ல இருந்து வந்தது
ம்
எங்க உக்காந்துச்சின்னு தெரியல பஸ் எடுத்துட்டாங்க போல தெரியாம
ஆ ஆ ஆ
சொல்றக்கே ஒரு மாரி இருக்குது ஒடம்புலா சிலிக்குது அதனால நேத்து எல்லா ஸ்டைக்கு பஸ்ஸெல்லா
ஆ
பஸ்ஸு கெடைக்கல அதுக்கு பொறவு லேட் ஆயிடுச்சு நா வர்றதுக்கு
பாவோ கஷ்டமா இருக்கு ம்
ஸ்கூல் பஸ் வந்துட்டு ஆக்சிடென்ட்டு பிரைவேட் பஸுங்க கவர்மெண்ட் பஸு எல்லாமே ஸ்ட்ரைக் நேத்தி
ம் ம் ம் அ
அதனால இன்னைக்கு மேக்சிமம் பாதி ஸ்கூலுக்கு லீவ் விட்டாய்ங்க
லீவே விட்டாய்ங்களா
இன்னைக்கு சாட்டர்டே பாதி ஸ்கூலுக்கு நீ கடயவே கடையாது ஸ்கூலே கெடையாது
ஆ ம் சாப்டாச்சா
ஆ இப்பதா சாப்டோ
இன்னா ஸ்பெஷல்
என்னடி பண்ணாங்க புள்ள வந்திருக்குன்னு
புரில
கேசரி பண்ணாங்க புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு
ம் ம் மொத நாள் மட்டு தா
நா இன்னைக்கு போய்டுவே
ம் ம்
சும்மா ஒண்டே ஊர்ல இருந்து வந்துருந்தாங்களா
ஆ
என் புரியல சரி அதா சரி இன்னைக்கு ஒரு நாள் ஊர் போவோமே அப்டின் சொல்லிட்டு
ம் வீட்ல
இவ இல்ல
வீட்ல என்னா பண்றாங்கன் கேட்ட
நம்ளா ஆள் ஆளாளுக்கு ஒரு ஒரு
ம் கொஞ்ச பேசுறது கிளியரா பேசுங்க கேக்கல ஆ இப்ப கேக்குது
இல்ல எனக்கு வாட்ஸ்அப் கால் ஒன்னு வந்து நாப்ப்ப கட் பண்ணாம பேசிட்டு இருக் நா அதனாலப்ஸ் அப்படிய் கேக்குது போல
ஓஹோ ஓ செய் செய்
நெட்டு கெடைக்காது கொஞ்ச கஷ்டோ அதுதா
புரில்ல
நெட்டு இங்க கெடைக்காது வேற ஒருத்தவங்க நெட்டு இங்க கெடைக்காது
ஆ ஆ
வேற அவங்களுடைய ஹாட்ஸ்பாட் யாராவது போட்டு யூஸ் பண்ணாதா உண்டு
ம் ம் சாப்பில்லானா இப்ப இன்னைக்கி எங்க வெள்ல போறங்க ஏனா நா என்னா பிளான்னு இன்னைக்கி எங்க வெள்ள போறங்கன் கேட்ட
ஒன்னு இல்ல வீட்ல இருக்க வேண்டியா வீட்ல இருக்கறதுக்குதா வந்துருக்க அதனால
வில்லேஜா சிட்டியா
புரியல
வில்லேஜ் சிட்டியா
கிராமம்
அப்ப கழனி கிணத்தடினு சொல்லி ஜால சுத்துங்க
காக்காவா கத்து கேக்கலையா காக்கா என்னமா கத்துது ஒரே காத்து சவுண்டு உனக் கேக்கல
ஆ
ஏனா ஹெல்த் இஷ்யூஸ்ல்லா ஓகேவாப்ப
ஆ சேரி சேரி பிப்
இல்ல இல்ல உடம்பு சர்லன்னு சொன்னேயே இப்ப ஓகேவான்னு கேட்ட
ஆ இப்ப ஓகே சளிதா இருக்கு வேற என்னமோ கெடையாது பெருசா பண்ணிட்டே இருக்குது அத
ம் ம்
தடுப்பாது சளி மட்டும் வரவே கூடாதுயா தடுப்பு
பிஸ்கிரீம் சாப்பிடு சரியாபோய்டு
நெஜமாலுமே வா
அ ஆமா தெரியாது ஐஸ்க்ரீம் சாப்டா சரியா போய்டு ஒ கோல்டு
ஓ முள்ள முள்ளாலதா
எக்ஸாக்ட்லி
அதே இதுதா
குங்கும பூவ அ ஆ ஆ கேட்டா எங்யுட்டல வெளுத்து புடுவாங்ளே
அதலா கேக்க கூடாது சைலண்டா போய் வேலய முடிச்சிட்டு வந்துரணு
உம் கரெக்டுதா தெரிஞ்சா அவ்ளதா அடி விழு விழு வெளுத்துருவாங்க
சில விஷ்யோத் தெரியாம பண்றத்தா நல்லது
அ ஆ
நாலு அந்த கேட்டகிரிலதா வருவே
பெரியாம் பண்றதா
அமீ எந்த விஷ்யத்தமா எங்யோ போறா பாரு ஏய்
நா எங்யும் போல தெரியாம பண்றதான்தா கேட்டே நீங்க ஏ அத் மேரி
இல்ல இல்ல அப்டிலா இல்ல
ம் ம் இப்பதா சாப்ட போறே
லீவா இன்னக்கி
ம் இன்னைக்கு என்னோடைய சமையல்தான் செய்வேன்
வே என்ன சாப்பாடு
லெமன் சாதம் வித் பொட்டேட்டோ ஃபிரை புரில
இவ்ளோ கஷ்டமான சமையல் தெரியுமா அது
ஆ
சாப்புறது கஷ்டோ
ஏ
எனக்கு சுத்தமா புடிக்காது
லெமன் சாதமா
ஆமா
ஏ சூப்பரா இருக்குமே
பறம்மா இந்த லெமன் ரைஸு கேர்டு ரைஸு உப்மாலா எனக்கு ஒரே கேட்டகரி
இப்ப கேக்குது நாங்க பஸ்ல வரோ
ஆ அது ஓகே
அது மேக்சிமம் எல்லாருக்குமே அது பேவரட்டாருகு
ம் ஆ அப்ப என்னாலா ஃபுட்டு புடிக்கு உங்ளுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சரி சரி சுத்தபா புரில கேக்கல
நோ ஹலோ